வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
ஆ வணக்கம் தோழி நல்லா நலமாக இருக்கிறீர்களா
ஆ நலமா இருக்கோம் தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நலமா இருக்கேன் தோழி மத்திய உணவு சாப்பிட்டீர்களா
ஆ சாப்பிட்டோங் தோழி நீங் சொல்லுங்க தோழி இன்னைக்கி என்ன தலைப்புக்குள்ள போலாம் நம்ப
அ எனக்கு வந்து அ அ உடல் எடைய கொஞ்சோ கொறைக்கணு தோழி அத பத்
ஆ
ஏ உங் இன்னைக்கு உங்கிட்ட பேசலாம்தா உனக்காக நா அழைப்பு விடுத்த
பாகத் தோழி அது நல்ல ஒரு விஷயோந்தா கண்டிப்பா நம்ப அது பேசலா ஆ நார்மலா பாத்தீங்கன்னா ஆ சாப்பாடு நம்ம சொல்றோ சாப்பாடு வந்து நறைய சாப்புட்றதுனால தா உடல் பருமன் உண்டாகுது அப்டின்லாம் சொல்லி சொல்றோம் கண்டிப்பா அது கெடையவே கெடையாது கண்டிப்பா அது கெடையாது ஆ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அ மரபனு நம்ம ஜீன்கள் நம்மளோட அம்மா அப்பா அவுங்கல்லா எப்டி இருக்காங்ளோ அந்த தோற்றத்துல தா நம்போ வருவோ அதுக் அதுகப்றோ பாத்தீங்கன்னா என்னோட ம் அ எங்களோட சொந்தக் கார பையே ஒரு பையே சின்ன வயசுதா அவுங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒல்லியா தா இருப்பாங்க உடல் அந்தளவுக்கு கெடையாது ஆனா பையே பாத்திங்கன்னா சின்ன வயசு பையே தா ஒரு எட்டாவது ஏழாவதுதா படிப்பா ஆனா பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையே மாரி இருப்பா ஆனா நறைய சாப் டுவா அதீக ஆமா அதிக உடல் வயிறு மட்டுமே அ இத்த தண்டிக்கி ஒரு மாரி இவன பாத்தாலே சொல்லுவாங்கல்ல ஐயோ இவ நெறைய சாப்டுவா போல இவனுக்கு பத்தாது அப்டிங்கிற மாரி தோணுல்ல அந்த மாதிரி பாத்தீங்னா விசேஷ எடத்துலல்லா அவன ரொம்ப அது எங்களுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு என்னச் சின்னப் பையன போய் இப்டி சொல்றாங்ளே வெக்கிறாங்ளே அப்டிங்கிற மாரி விளையாட்டுக்கு தா சொல்லுவாங்க ஆனா நமக்கு அந்த எடத்துல கஷ்டமா இருக்கு அ கண்டிப்பா வந்து சாப்பாடு மட் டுமே இருக்குன்னு நா சொல்ல முடியாது தோழி அதே மாரி வெயிட்ட கொறைக் கெத்துக்கு நெறைய பேர் பாத்தீங்ன்னா சப்பாத்தி சாப்பற்றே அப்பறோ வேக வச்ச சுண்டல் சாப்ட்றே அப்புறோ இந்த கிரீன் டீனு ஒண்ணு வந்திருக்குது இப்ப ஆ அதுவுமே குடிக்கிறோ அது குடிக்கிறதுனால கொஞ்ச வெயிட் க்கிளாஸ் கொறையு அப்புற டெய்லி காலையில வாக்கிங் போறோ அப்டின்னு சொல்லி சொல்றோ ஆ வந்து அது வந்து தொடர்ச்சியா செய்யணு தோழி கொ ஒரு நாள் ரெண் நாள் செஞ்சிட்டு இல்ல ஒரு வார ரெண்டு வார செஞ்சிட்டு அப்டில்லா விடக்கூடாது கண்டினியூவா நம்ம என்ன பண்றோமோ ரொட் டீனா டயமுக்கு சாப்படணு மொதல்ல அது கொஞ்சமாவது அளவுக்கு அதிகமா சாப் பட வேண்டியதில்ல ஆ என்ன சாப்புற்றோமோ அத அளந்து கொஞ்சோம் ச் அந்தந்த இதி நமக்கு போது அப்டின் சொல்றோல்ல அந்தளவுக்கு சாப்டா போது வயிறு ஃபுல்லா முட்ட முட்ட சாப் புடனு அப்டீன்லா கடையாது ஆ பசிக்கு உண்டா நேரத்துல அந்த நேரத்துல சாப்ட்டுக்கணு
இப்ப நெறைய மருத்துவர்கள் ஸ் சொல்றாங்க தோழி வந்து நம்ப இரவு உணவு வந்து வந்து தாமதமா நம்ப சாப்ட்றது வந்து உடல் எடய வந்து அதிகரிக்கிது அபடின் சொல்லி நறைய மருத்துவர்கள் சொல்றாங்க நறைய வீடியோக்கள்லையு நம்ப பாக்குறோன் தோழி ஏனா இரவு உணவு வந்து அதிகபட்சமாக ஏழு மணி அல்லது எட்டு மணிக்குள்ளாற வந்து நீங்க உங்களோட இரவு
சாப்டனு
விட்டுடுங்க கோவ்வ ஆ எப் இரவு உணவிர்க்கு வந்து ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாது இடைவேளை இருக்கணு அது வந்து செரிமானோ ஆன பிறகு நீங்க தூங்குங்க அது மாரி இரவு உணவு வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்காகம நா எழுதுறதீன் அ கூடியதா வந்து எடுத்துக்கோங்க அப்டீன்னு சொல்றாங்க தோழி எண்ணெய் எண்ணெயில வெயிட்ஸ்ல வெயிட் கெயின் ஆகறதுக்கு வந்து எண்ணெயில பொறித்த உணவுகள வந்து அ கொறச்சு கொல்லுங்க ஆ முளைக்கட்டிய பயிறு வகைகள் அத சாப் குடுங்க வந்து அப்ப வேக வச்சு குடுங்க எந்த காய்கறியா இருந்தாலு எந்த இதுவா இருந்தாலு பழங்கள் நெறைய சாப் பொதுவா வந்து மூவா ஒரு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றாங்க தோழி ஆ அந்த மாரி தண்ணி குடிக்கும் போதே நம்ப உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லா வந்து வெளியேத்து நீங்க சொன்ன மாரி ஏ கிரீன் டீ வந்து குடிக்கலா அது வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்டா இருக்கு அப்டீங்கிற மாரி சொல்றாங்க தோழி
கண்டிப்பாக தோழி உண்மதா ஆ வா நீங்க வந்து இப்ப வேக வச்சந்த முட்டையோ காய்கறிகளோ இது மாரிலா நம்ம சாப்டும்போது இது நார்மலா வெயிட்ட கொறைக்கிறதுக்காகன் இல்லன் தோழி ஆ நார்மலா நம்ம எப் போது சாப்ற சாப்பாட்டுல இதுல கொஞ்ச கொஞ்ச நம்ம சேத்துகிட்டு வந்தாலே போது நா டயட்ல இருக்கே அப்டீன்றதுக்காக இத வந்து கொஞ்ச நெறைய எடுத்துக்குறது ஆ அப்டி பண்ணோனாலே ச் ஆ அப்டி பண்ண கூடாது அது நமக்கு வந்து வெயிட் போடதா செய்யு நம்ம எப்போதுமே சாப் ட்ல சரி சாப்பாடு சாப்பாடு நீங்க சொன்னீங்க நைட்டு வேல வந்து நம்ம லேட்டா சாப்படாதனால சாப்பட்றோ அதனாலதா அப்டி ஆகுதுன் சொல்லி ஒரு சில ஆ ம் ஒரு சிலரினில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே பாத்தீங்கன்னா மூணு கொழந்தைங்க அவுங்களுக்கு ஆ அவுங்க வீட்டுக்காரு ஹோட் டல்ல வேலை பாப்பாரு நைட்டு ஒரு நேரந்தா சாப்பாடு கொண்டு வருவாரு ஆ மத்யானத்தில கொஞ்சூண்டு சமப்பாங்க அந்த கொ கொஞ்சத்ததா பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு அந்த அம்மா சாப் ப்டவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வரையிலு பாத்தீங்கனா அவுங்கள சாப்ட்டீங்க சாப்லன்ற மாரி சொல் அப்படி கல்லூ ர்ன மாரி அப்டியே இதாவே தா இருப்பாங்க அவங்க கொஞ்சோ கூட அவங்க இலைக்கல ஏறல அப்டியே உடம்பு வே இன்னைக்கு நம்ம வெயிட் அப்டி பாத்தோம்மா அதே இன்னமு அப்டியேதா இருக்காங்க இது வந்து முக்கியத்துவ நம்ம சாப்டாம இருக்கிறதுதா காரணமே நம்ம சாப்டாம இருந் து ஆல்ரெடி உடம்பு ஏற தா செய்யு அதனால அளகு அளவுக்கு அதிகமாவு நம்ம சாப்டக் கூடாது அளவு கம்மியாவு நம்ம சாப்டக் கூடாது நேரத்துக்கு தகுந்த மாரி காலைல இந்த டைமுக்குள்ள சாப்ட்ரனு மதியான ஒரு டைம் நம்ம அது வந்து நம்மளோட உடம்ப நம்ம தா பாத்துக்கணு அ அப்டினு போது ஆ டைமுக்கு அந்தந்த சத்துள்ள ஆகாரத்த கொஞ்சமாவது நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஆ காலைல ஒரு டைம் நம்ம வாக்கிங் போலா இல்ல எங்களால முடியாது அப்டின் சொன்னாக்க சாயந்தர ஒரு நேர ஒரு நேரமாவது நம்ம வாக்கிங் போகணு கண்டிப்பா அப்பல்லா வேலைக்கு போறதுக்கு எல்லாரு நடந்துதா போவாங்க இல்ல சைக்கிள்ல போவாங்க இப் இப்ப அந்த மாரிலா யாருமே கெடையாது போய் இறங்குனா ஏறுனா ஆ கார்ல போறது அதனால நடக் க்கறதுக்கு வேலையே இல்லாம போச்சி அதே மாரி வேலை செய்யும்போது நல்லா தேர்த்து அவங்களுக்கு வ வந்துரு வேர்வையா வந்துரு உடல்ல உள்ள உழைப்புல அதெல்லா கண்டிப்பா அவங்க வந்து இழைப்பாங்க ஆனா இப் இப்ப இருக்குற கட்டத்துல பாத்தீங்கனா எல்லாத்துக்குமே ஏசி ஃபேனு அப்ப வேர்வைன்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு அப்ப எப்டி நம்ம இழைக்க முடியு ம் வாட் கிங்கு போ முடில வேலை செய்யிற இடத்துல நமக்கு வேர்வை வர்றதில்ல அப்ப சாப்பாட்டுல நம்ம வந்து டைமுக்கு சாப்டறதில்ல அப்டின்னு போது அந்த வெயிட்டு போகதா வந்துகிட்டே தா இருக்குமே தவர நமக்கு அது கொறயரதுக்கான வாய்ப்பு எந்த எடத்துலயுமே கெடையாது
கண்டிப்பா
அப்போ அத நம்ம தா நேரத்த ஒதுக்கிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாரி ஆ கண்டிப்பா எக்ஸ்சைஸ் பண்ணணு ஆ எக்ஸ்சைஸ் பண்ணணு வாக்கிங் போணு
இப்போ நம்ப நம்ப உடற்பயிற்சி செய்யு போது ஒரு சில கடினமான உடற்பயிற்சி வந்து செய்யக்கூடாது அந்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாம செய்யக்கூடாது அவங்களுக்கு ஏற் ஏற்க கனவே எதுவு வந்து அறுவை சிகிச்சை அந்த மாரிலா பண்ணுபோது நம்மளா வந்து யாருடைய ஆலோசனையு மருத்துவரோட ஆலோசனை இல்லாம உடற்பயிற்சி அதிகமாக செய்ய கூடாது எளிய முறை உடற்பயிற்சி நீங்க சொல்ற மாரி ஆ வாக்கிங் போறதே அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்றதே வந்து ஒரு உடற்பயிற்சி மாரிதா ஆ காலை மாலை ரெண்டு வேளையு நமக்கு எவ்ளோ‌ தூர நடக்க முடியுமோ அப்பற மிதமான நடைபயிற்சி நடைபயிற்சி எளிய முறை நடைபயிற்சி நம்ம வந்து மேற்கொள்ளலா தோழி
கண்டிப்பாக தோழி உண்மையாக
அதனால அது மூலியமா நம்ம நடக்கு போது நமக்கு வியர்வை ஏற்படு அந்த வியர்வைனால வந்து நம்மளோ ட கொழுப்பு வந்து கொஞ்சோ கரைது அப்டிங்கிற மாரி ஆய்வுலல்லா சொல்லிருக்காங்க
ம் ஆமா தோழி
ஆமா தோழி நம்ம வந்து மதிய உணவு எடுத்துக் கொள்ளும் போது சாதம் வந்து நம்ம வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது ஒரு ஒரு நூறு கிராம் அளவுதா வந்து நம்ம வந்து சாதோ எடுத்துக்கணு அம்மே அம் ப மீதம் வந்து ஒரு புரதட்சத்திற்காக ஒரு முட்டை ஆ நாற்ச்சத்திற்கு க்க பழங்கள் அல்லது காய்கறிகள் ஆ அந்த மாரி எடுத்துக்கணு தயிர் அதிகமா சேர்க்காம தயிர வந்து மோராக மாத்தி அ மோர் வந்து அதிகோ எடுத்துக்கணு ஆ அந்த அந்த மாரி எல்லா சொல்றாங்களா தோழி ராஜ்மா அப்படிங்கற சுண்டல் வகை ஆ அந்த மாரி எல்லா வந்து குடமிளகாய் அதிகமா சேர்த்துக்கிட்டா வந்து கொஞ்சு கொழுப்பு ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரைக்கனு அது வந்து கொஞ்சு உடல் எடை வந்து கொஞ்சு வேகமா நடக்கு அப்படிங்க இந்த மாதிரி சொல்றாங்க தோழி அப்புறோ வந்து சியா விதை ஆ சப்ஜா விதை ஆ அந்த மாதிரி அ அ அந்த மாதிரியு வந்து சியா விதை நைட்டு இரவு முழுவது தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில அத நம்ம எடுத்து சாப்பிடும் போது நம்ம அந்த தண்ணியை சேர்த்து குடிக்கும் போது நமக்கு வந்து அதுல வந்து ஒமேகா த்ரீங்கிற ஒரு விட்டமின்ஸ் இருக்கு அது நமக்கு கெடைக்குது அப்புறோ நம்ம வந்தது நமக்கு வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ஆ ஓதவியாருந்தது அது உடல் எடைய குறைக்கிறதுக்கு ஒரு சில உடற்பயிற்சிகள் எல்லா இருக்கு எளிமையான உடற்பயிற்சி கடினமாக எடையை தூக்காம நம்ம எளிதாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சி அந்த மாதி அந்த மாதிரி நெறையா இருக்கு தோழி
ம் ஆமாம் தோழி கண்டிப்பா அதா நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஆரம்ப காலத்துலெல்லா நம்ப தாத்தா பாட்டி இவங்கலா பத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு உடற்பயிற்சிக்கு போனது கெடையாது ஒடம்ப வந்து நல்லா நீட்டா எப்போது போல கரெக்டா வச்சுப்பாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல தா எல்லாருமே யார பாத்தாலுமே பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருக்காங்க அப்ப அதோட காரணம் பழக்க முறை அப்டியே முட்டிலு அப்போ உள்ளவங்க இந்த கேப்ப கேழ்வரகு கம்பு இந்த மாரி எல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு கேழ்வரகு எல்லா சாப்பிட்டாலுமே ஒடம்பு கொஞ்சு கொறையுன் தா சொல்லு ஏன்னா அதெல்லா நீர் நீரா ஒரு மாரி இதாயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அ அதுவு அது வழியா நமக்கு வந்து உடம்பு அவ்வளோவா உடல் பருமன் ஆகாது உடல் இழைக்க தா செய்யு அது அதனால ஒரு நேரம் அதுக் கேழ்வரகு கஞ்சி குடிக்கணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்மங்கஞ்சி வந்து கம்மங்கூழ் சாப்பிடுறது வந்து உடல் குளிர்ச்சிக்கு ஆ ஆகாரத்துக்கு இது இதுவு அதே மாரிதா கேழ்வறகு அதே மாரிதா உடல் வ எடை வந்து கொறை கொறைக்குறதுக்காகவு ஒரு நேரோ காலையில நம்ம அது வந்து எடுத்துக்கணு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க தோளி
உம் நன்றி தோழி நீங்க உடல் எடை பற்றி மிகவும் அருமையான விளக்கங்கள் கொடுக்குறீங்க தோழி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது
நன்றி தோழி கண்டிப்பாக நன்றி தோழி உங்களுடன் பேசியதில் என் மிக்க மகிழ்ச்சி
மிக்க மகிழ்ச்சி தோழி நன்றி